வணக்கம் வணக்கம் தோழர்
தோழா உங்களுடைய குரல் கொஞ்சொ கொ கொறைவா கேக்குது
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கீங்
எப்டிருக்கீங்க சாப்
மாடே நிப்பாட் ஆமா நல்லாருக்கே சாப்ட நீங்க சாப்டிங்களா
இல்ல இப்பதா மணி ஒம்போது ஆகுது இன்னு டைம் ஆகு
ம் ம் அப்டியா
இல் வேணா
ம் செர் என்ன என்ன சமைச்ருக்கீங்க
சமைக்கிறதா எனக்கு சமைக்கவே தெரியாது இதெல்லா கேக்க கூடாது தப்பான கேள்வி
ம் சேர் சேர் சேரி
சமைக்க தெரிய ஆள்ட்ட போய் கேட்டா அது கரெக்டான கேள்வி என்ன பண்றிங்க எப்டி கேக்குறீங்க இப்ப என்ன பண்ணிட்ருக்கனு கேக்குறீங்களா இல்ல ஒர்க்கா ஸ் காலேஜ் அப்டி கே
ஆமா ஆமா ஆ ஒர்க்கா அந்த மாதிரி ஒர்க்கா காலேஜா
ஓ காலேஜ் படிக்கிற
காலேஜா என்ன காலேஜ்
என்ன காலேஜ்னா உமென்ஸ் காலேஜ்
ஓகே ஓகே என்ன என்ன என்ன படிக்கிறீங்க
பி காம்
பி காம் சேம்ங்க
ஓ நீங்க என்ன பண்ட்டு இருக்கீங்க என்ன காலேஜ் ஆர் ஒர்க் ஓ செகண்ட் இயரா தேட்இயரா ஓ தேட்இயர் ஓகே
நீங்க
நா இப்பந்தா செகண்ட் இயர் போயிர்க்கே
செகண்ட் இயரா அன்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா
ம்
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
இல்லல்ல நா வந்து எம் எஸ் யுனிவர்சிட்டி
புரில
மனோன்மணியம் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார்
ஓ செரி செரி செரி செரி டீம் காலேஜ் ஓகே
ம்
பீந்து காலேஜ் தானே
ம் இங்க வந்து கன்னியாகுமரில மோஸ்ட்லி வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி தா இருக்கு ஃபுல்லாவே
ஆ ஆ ஆ அப்படியா நாங்க சென்னை
என்ன
சென்னை சென்னை
ஓகே ஓகே
ம் ம்
ம் அப்புற சொல்லுங்க இப்ப தானேங்க கேட்டீங்க சாப்பிட்டீங்ளா னு ஓ மதிய கேக்குறீங்களா மதியோ சாப்பிட்டே நீங்க டுடே என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலு இல்லங்க சாம்பார்
ஓ நல்லா சாப்பாடாச்சு சாம்பார்
அ உங்களுக்கு என்ன சமையல் எல்லா பிடிக்கும் சாப்பிட
எனக்கு சாம்பார் சாதம் தயிர் சா பதம் அப்புற சிக்கன் ஃப்ரை
அ
ன்ன என்னத் தந்தாலு சாப்பிடுவே அப்புற பீஃப் வந்து சுக்கா பீஃப் ஃப்ரை
ம் ம் ம்
அப்புறோ நூடுல்ஸ் பிஸா பர்கர்
ஆ ஷவர்மா
ஷவர்மா பிடிக்கும்
ஆ சேரி சேரி
ம் ஹு
மொல் எது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவிங்க
ஆ
எது ரொம்போ புடிச்சு சாப்டுவிங்கன்னு கேக்குறே சாம்பார் சாதமா
அப்றோ தயிர் சோறு
ம் ம் ம் எப்டி ஸ்டெடிஸ்லா எப்டி போயிட்டு இருக்கு
ஸ்டெடிஸ் போயிட்டே இருக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு
ம் ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்டி ஜாலியா இருக்காங்களா
ஆ அது என்னக்கு எனக்கு என்ன நா தா செம ஜாலியா இருக்கே காலேஜ் போறது அதுக்கு தானே போவே ஜாலியா இருக்குறதுக்குத்தா காலேஜ்ஜுக்கே போறே இல்ல நா ஏ காலேஜ்ஜுக்கு போறே
அப்டியா
ஆ ஃபர்ஸ்ட்டு செம்மு ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப ஸ்டாட்டிங்ல வந்து காலேஜ் போம்போது எனக்கு வந்து எப்டி சொல்ல என்னோட நாங்க ஒரு மூணு பேர் ஒரு ஸ்கூல இருந்து போயிரு ஓ அப்புற வந்து வேற ஒரு மூணு பேரு ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க போல நாங்க வந்து லாஸ்ட் பெஞ்சில போய் உக்காந்துகிட்டோ அறுவத்தி மூணு பேரு அது சின்ன கிளாஸ்ஸு எங்களுக்கு பிளேஸ் பத்தாது சோ வந்து ப வேற கிளாஸ்ல கொண்டு ஒக்கார வச்சிருந்தாங்க சோ நாங்க என்ன பண்ணோ அங்க உக்காந்து லாஸ்ட்டு பென்ஞ்ல போய் உக்காந்துட்டுயிருந்தோ அப்ப வந்து ரெண்டு பிளேஸ் கானனு சொல்லிட்டு பெறத்து சக் பின்ன லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து லாஸ்ட் ஒரு பெஞ்ச் போட்டாங்க எங்களுக்கு பின்னாடி அங்க வந்து அந்த மூணு பொண்ணுங்க வந்து உக்காந்தாங்க சோ எங்களுக்கு வந்து நாங்க வந்து அப்ப யாரிட்டையு பேச மாட்டோ நியூல எப்டி பேசுவோ பொண்ணுங்க
ஆமா ஆமா ம் ம்
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ நியூனால நாங்க ரொம்ப யாரிட்டயையு பேசல அப்புறோ என்னாச்சு நாங்க வந்து வெளியே வந்தோ ஃபஸ் டுனால காலேஜ்ல வந்து எது எது எங்க இருக்குன்னு தெரியல அப்போ நா அந்த பொண்ணுளை பாத்து திட்டா இருந்தாலே கேட்டோ ரெஷ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்போ சோ அந்த பொண்ணுங்க வந்து அந்தப் பொண்ணுங்களுக்கே எங்க இருக்குன்னு தெரியல ரெஸ்ட் ரூம்மு
ஆ
அவங்க பாட்டுக்கு ஒரு ரூட்ட சொல்லி வுட்டுட்டாங்க எங்கள்ட்ட நாங்க திரி சுத்தறோ சுத்தறோ காலேஜ் புல்லா சுத்தியாச்சு திரும்ப வந்து கிருஷ் திரும்ப கண்டுபிடிச்சு போயிட்டு திரும்ப போய் பாத்தாலு அவங்க கேட்டாங்க கேன்டீன் வரீங்களானு கேட்டாங்க எங்கள்ட்டதா காசே இருக்காதே எங்க போய் கேண்டின்னு போறேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ நல் லைக் புதுசுல சோ வந்து எத ரொம்ப நல்லவங்க மாரி சரி வாங்க நாங்க வந்து கேண்டீன் கூட்டுப் போறோ அப்டின்னு சொல்லி கூட்டு போயி கேன்டீன்ல போய் வாங்கிலா தந்தாங்க அப்ப சேந்தது நாங்க ஆறு பேரு இப் போ எங்க ஆறு பேரால கிளாஸுக்கே பிரச்சன தா
ஆ லாஸ்ட் பென்ச்சுல உக்காந்தீங்கள பஸ்ட் பெஞ்ச்லா டே அப்டிதா இருக்கு
நா வந்து ஃபஸ்ட் எனக்கு ரோல் நம்பர் ஃபஸ்ட் செகண்ட் டூ ஸோ ஃபஸ்ட் பென்ச்சு பட் வந்து நா ஃபஸ்ட் பெஞ்ச்லயே இருக்க மாட்ட
ரோல் நம்பர் வைசா உக்கார வெப்பாங்க காலேஜ்லயு
ஆமா எங்க இந்த ஊரில வந்து அப்டிதா ரோல் நம்பர் வயஸ்ல தா உக்காந்துகனு கி சின்ன பிள்ள மாரி கேவலமா இருக்ட்டு
அது என்னது அப்டி இருக்கு
யூனிஃபார்ம் ரோல் நம்பர் வைஸ்
யூனிஃபார்ம் கூடவா
ஆமா நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க
அப்போ அப்போ இதுல்ல நம்ம கேஷுவலல்லா போடுன்னுபோ கூடாதா
நோ நோ அலவு்ட் கலர் ட்ரெஸ்
போங்க
கலர் ட்ரெஸ் எப்ப தெரிமா போட சொல்வாங்க காலேஜில ஃபங்க்ஷன் ஸோ அந்த டைம்ல ஃபங்ஷன் அன்னைக்கி போட்டுக்குலா
அப்போ அப்ப ஆக மொஸ் ஆக மொத்ததுல்ல பால் வெடி சொல்லலா
லைக் சைக் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோ
ஆ
ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோ அப்புறோ வந்து என்ன சரி நாங்க கொஞ்சோ ஆறு பேரு கொஞ்ஜோ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறோ ஒன்டே வந்து கரஸ்பாண்ட் கேப்பாரு லைக் டுடேஸ்ல வந்து கரஸ்பாண்ட்ட கேப்பாரு கிளாஸ் ஓகேவானு கேக்றாரு
ஆ, நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப ஓகே சூப்பரா இருக்குனு சொன்னீங்ளா அந்த சின்ன கிளாஸ
எப்படி சொன்னோ தெரியுமா? லைக் அவர் எதோ எங்க சித்தப்பா பெரியப்பா மாதி கிளாஸ் நல்லா இல்ல பெஞ்ச் செட் ஆகல, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, கிளாஸ் சின்னது போர்டு நல்லா இல்ல, ஜன்னல் நல்லா இல்ல, காத்து வரல, லிஸ்ட் போடுறோ நாங்க ஆறு பேர் மட்டு இருந்துட்டு பின்னாடி இருந்துட்டு
ஆ, ஆ, ஆ
பாவ அவரு எங்கள என்னனு நெனச்சாருனு தெரில
என்னா சொன்னாரு?
டூ டேஸ்ல உ கிளாஸ மாத்திட்டாரு
ஆ உங்கள மட்டு
எங்க மொத்த கிளாஸ்ஸயு மாத்திட்டாங்க, எங்க ஆறு பேரால மொத்த கிளாஸ்க்கு வேற கிளாஸ் அது செம கிளாஸ் தெரியுமா பெரிய கிளாஸ் பன்னெண்டு ஃபேன் இருக்கு ஒரு கிளாஸ்ல பன்னெண்டு ஃபேனு பத் பத்தாம இருக்குமா லைட்டு இஷ்டத்துக்கு
அப்போ நீங்க நீங்க பேசனதுனால உங்களுக்கு வந்து செம இது
ஆ, அதுக்கப்பறோ வந்து அது போக வந்து என்ன பண்ணோ அந்த கிளாஸ் வந்து எங்க இருக்குனா எங்க டிபார்ட்மெண்ட் விட்டு ரொம்ப தூரோ தள்ளி இருக்கு லைக் சேப்பள்க்கு பின்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி இருக்குது எங்க காலேஜ் சேப்பள் சேப்பள் லைக் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்குது சோ அங்க வந்து வரேன்னா டென் பிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிரு மேம்லா வரதுக்கு
ஆ
சோ அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோ எங்க ஆறு பேரால ரெப்பு டு மூணு ரெப்பு மெயின் ரெப், அசிஸ்டன்ட், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அந்த மூணு ரெப் புமே எட்டு எட்டு வாட்டி மாறிட்டாங்க எங்க ஆறு பேரால இப்ப லாஸ்ட்டா ஒருத்தி ரெப் இருக்கா ஃபர்ஸ்ட் மெயின் ரெப்பு அவங்களுக்கு கீழ இருக் க ரெண்டு ரெப்பு நா இருக்க மாட்டே எங்களால முடியாதுன்னு சொல்லி ரிலீவ் ஆயிட்டாங்க எங்க ஆறு ஆறு பேரால
ஏ அப்படி நீங்க என்ன பண்ணீங்க?
ஒண்ணு பண்ண மாட்டோ ஜாலியா சும்மா பேசி விளாடிட்டு இருப்போ எதுத்து பேசுவோ
ஆ
சோ அது போய் மாட்டிட்டோமா, அப்றோ வந்து காலேஜ் போனு ஓப்பன் அப்பறோ வந்து அந்த கிளாஸ் போய் ஒன் வீக் ல ஒரு மேம் வந்தாங்க லைக் அவங்க வந்து மேம் இல்ல ஸ்டூடெண்ட்தா பி ஜி ஸ்டூடெண்ட் பட் வந்து மேம்மா வந்துட்டு இருந்தாங்க
ஆ, ஆ
நாங்க ஆறு பேரு லாஸ்ட் பெஞ்சில இருந்துட்டு லைக் ரெப்பு வந்து இது டிட் இது பண்ணிட்டு இருக்கா லைக் சிலபஸ்லா சொல்லிட்டு இருக்கா எழுதுறதுக்கு அதுல இருக்க பிரண்ட் பேஜ்ஜ சொல்லிட்டு இருக்கா, நாங்க என்ன பண்ணோ தெரியுமா ஆறு பேரும் பெஞ்சு க்கு மேல தூக்கி லைக் பெஞ்ச்ல இருந்து டெஸ்க்குக்கு மேல கால தூக்கி வச்சுட்டு ஒய்யாரமா உக்காந்துட்டு ஓ ஆ ஆறு பேரும் ஒரு ஒரு பொசிஷன்ல உக்காந்து எழுதிட்டுருக்கோ அதுலயே ரெப் பு வந்து லைக் ஆண்டர்பெர்னர்ஷிப் வந்து அவளுக்கு சொல்ல தெரில சோ எழுதி போட்டாலா
ஆ
ரொம்ப பட வச்சு அந்த ரெப்பு பண்ணுவா சோ நாங்க என்ன பண்ணிட் டோ சும்மா ஃபன்னுக்காக வந்து சொல்லி குடுத்தோ அது ஆன்டர்பினர்ஷிப் அப்டின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லந்து கத்துனோமா அந்த பொண்ணுக்கு அது வந்து நோஸ் கட் ஆயிடுச்சு தென் அவக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல மேம் வந்தவொன்னே மேம்ட்ட அல்ரெடி மாட்டிக்கிட்டோ எதுக்கு தெரியுமா மாட்னோ லாஸ்ட் பெஞ்சல வந்து உட்காந்து லைக் டீசன்ட்டா இல்லாம அன்டீசன்டா உக் இன்டீசன்டா உட்காந்துட்டு இருந்தோ சோ அதுக்காக மாட்டிகிட்டோ அந்த பொண்ணு மேம் ட்ட சொல்றா அந்த பொண்ணுங்க எங்கள திட் அந்த பொண்ணுங்க எல்லா சேந்து என்ன திட்டுறாங்க கலாயிக்கிறாங்கன்னு சொல்லி குடுத்துட்டு மேம் எங்கள வெச் ச்சி செய்ச்சா அறுப்போ அறுப்பு திட்டோ திட்டு திட்னா எவே கண்டு பாக்குறா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாச்சு
அவ்ள்தா அத்தா ஸ்டுடென்ட்ஸ் ஓட மென்ட்டாலிட்டி
ஆமா திரும்ப மாட்டிக்கிட்டோ திரும்ப மாட்டினதுக்கு அப்றோ சொல்வாங்க உங்க ஆறு பேரையு நா ரெப்பா வெக்க போறே நீங்க ஆறு பேருந்தா ரெப்பா ஆக போறீங்க இருக்க போறீங்க நாங்க சொன்னோ என்ஜாய் பண்ண போறாங்க கிளாஸ்மேட்ஸ் என்ஜாய் பண்ணட்டு அப்டின்னு சொன்னோ அப்டின்னு சொல்லி திரும்பவு இப்ப வரக்கீ இப்ப வரையு ஜாலியாதாருக்கோ
என்ஜாய் பண்ணும் போது என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா எனக்கெல்லா எப்டி சொல்றது எனக்கு எப்டி சொல்றது எனக்கு காலேஜ் போற்தே விருப்போ இல்லாத மாரி இருக் ஏன்னா பசங்க செட் ஆகுறதில்ல
உம்
வெறுப்பாருக்கும் எதுதான் போயிட் ட்டு உக்கான்ட்டு அவ்ங்க சொல்லி் கொடுக்றத கவனிச்சுட்டு அப்டியே வர்றதா ருக்கும்
எனக்கு வந்து காலேஜ் போக இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா நாங்க ஆறு பேர் ஒரு குரூப் வச்சிருக்கோ
ஆனா எனக்கு அப்டி இல்ல ஸ்கூலு ஸ்கூல்லாம் வந்து சம்ம ஜாலி ஸ்கூலுக்கு நா ஒரு நாள் கூட லீவு போடாம போயிடுவே
உம் நா வந்து ஸ்கூல்ல வந்து லீவ் போட்டிருக்கே மோஸ்ட்லி லீவ் போடுவே கூல்ல போட்டுருந்தே பட் காலேஜ்ல ரொம்ப போடல
அ அ
ஓகே நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் அழைத்து பேசலா
ஆ ஓகே